ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க உம் ஆஹ் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல
எங்கள் வீட்டில எல்லோரும் நல்லாருக்காங்க என்ன செஞ்சுகிட்டு இருக் கீங்க
உம் மதியத்துக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க
செரி செரி நானும் அதான் செஞ்சுகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொண்டீருக்க தோழி
ஆஹ்
கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலருக்கு க அதனால ஃப்ரண்ட்ஸுங்க எல்லாம் சாப் படிக்கிட்டு இருக்காங்க
ஆஹ்
அது நால சமைச்சு கொண்டிருக்கேன்
பிரியாணி செஞ்சட்டு இருக்கீங்களா உம் பிரியாணி நீங்க வீட்ல மசாலா அரப்பீங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வர மசாலா
எந்த மசாலாவும் போட மாட்டேன் தோழி வெறும் மிளகாத்தூள் மஞ்சள்த்தூள் இஞ்சி கொந்தளவு பச்ச மொளகா மல்லி புதினா இதுதான் தோழி
வேற எந்த மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி ஏதோ செய்ய மாட்டீங்ளா
சில வேணும்னா கொஞ்சம்மா போட்டுக்கலாம் தோழி நம்ம விருப்பம் தான் அது
பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி
ஆஹ் சைட் டிஷ் என்னன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுப்போம் அதுக்கப்புறம் வந்து அ இது தயிர் சட்னி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கனியல் அது செஞ்சுக்கிறோம்
எங்க வீட்டுல வந்து வாழைத்தண்டு கூட்டு வச்சுட்டு ரசம் செய்யறாங்க
அப்டிங்களா சரி சரி நீங்க ச செய்வீங்களா வீட்டில் அம்மா அத்தை யார சீவங்களா அம்மா செய்வாங்க சேர்ச்சு காலேஜலான வ என்ன சப்ப இங்க
காலையில இட்லி சுட்டாங்க இட்லி சுட்டுட்டு தொட்டுக்குத்துக்கு தக்காளி சட்டினியும் சட்னியும் தேங்காய் சட்னியும் அரைச்சோம் உம் நீங்க
நாங்க இன்னைக்கு வந்து உப்புமா
ம்
உப்புமா சாப்டோம் ஆன் ரவ உப்புமா இங்க மதியான வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு கனா இன்னிக்கு சிம்பில்லா இது முடிச்சாச்சி வேனாமா
வீட்டுல மரம் செடி அந்த மாதிரி
ஆஹ் இருக்குங்க தோழி தென்ன மரம் இருக்கு கருப்புர வள்ளி மரம் செடி அது கொழந்தைங்களுக்கு சளி புடிக்கும்போது வந்து அதை வந்து சார் எடுத்து ஊத்திக்கிடுவேன்
உம்
துளசி வந்து வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இன்னும் வந்து வளர்க்க முயற்சி செய்யலாம் இனிமேல் செய்யணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் சுத்த பத்தமாக இது பராமரித்து செய்யணும்ல அதனால வந்து வந்து அத வந்து இது பண்ணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்து தில்ல வந்து துருக்கு எலும்பிச்சை மரம் அதோட அந்த எலைகள் இருக்கும்ல ரொம்ப வாசனையா இருக்கு
ஆமா ஆமா எல ரொம்ப நுனி எல அ நுனி எல நல்லா இருக்கு
வாசனையாவு அருமையாவு இருக்
உம் நாங்களு எங்க வீட்ல நறைய செடில்லா வெச்சிருக்கோ மருதாணி செடி கஸ்தூரி பூச்செடி முருங்க மரொ தென்ன மரொ கொய்யா மரொ கொய்யா மரத்லே ரெண்டு கலர் வருல்ல உள்ள பழொ
ஆமா ஆமா செகப்பு இது ரோஸ் கலரு வெள்ளையுமா
வெள்ளையு அ அது ரெண்டுமே வெச்சிருக்கோ அதுக்கப்றமா கிச்சிலி மரோன் சொல்லுவாங்கல்ல நார்த்தங்கா ஊறு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஓ சரி சரி சரி உம்
இருக்கு செம்பருத்தி பூ க தொளசி பூச்செடிங்ளு வச்சிருக் இப்போ நறைய அ எல்லாமே வச்சிருக்கோ
அ அ பராமரிக்கிறது ஆமா பராமரிப்பாங்களா
அ இல்ல எல்லாருமே பராமரிப் போ ஆமா அ எல்லாமே வீட்ல இருக்கவ்ங்க எல்லாமே ஷேர் பண்ணி பண்ணிப்போ நல்லா உம் ஆமா
சுலபமா இருக்கு அத நறுக்கி விட்றது அந்த இது
அ எல் ஆமா எல்லாமே எல்லாரு ருமே ஒரு ஒரு டைம் அத பாக்கும் போது அது சத்தா இல்லாத மாரி தெரிஞ் இதுன்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி
எங்க அ தெரிஞ்சவங்கல்லா நறைய பேர்ருக்காங்க அவுங்கல்லா வந் வளக்குறாங்க அதுங்க செடிங்க கிட்ட உக்காந்து பேசுவாங்க
ஆமா
ஏனா ரொம்ப நல்லா இருக்கு அது
உம் புதுசா இருக்கு பாக்குறதுக்கு ம்
பேசுறது இதெல்லா வந்து ரொம்ப ஒரு அருமையான முறையா இருக்கும்
உம் அப்புறமா மாமரம் வந்து எங்க வீட்டுல அதுவாவே வளர்ந்துச்சு மாங்கன்னு இப் இப்போ வந்து நல்லா பெருசா மரமாவே ஆயிடுச்சு ச்சு நாங்க சின்னதா பாத்துட்டு பாத்துட்டு இப்போ ரொம்ப பெருசானவுடனே எங்களோட பெருசானா மாரி ஒரு
அஹ் ஒரு ஆச்சரியம் ஒரு ஃபீல் கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து இன்னு பழம் தரும்போது நம்மளுக்கு இன்னு ஒரு சந்தோஷமா இருக் நம்ம வீட்டுல வந்தது அப்படீன்ற மாரி இரு தொல்லையா
ஆமா கண்டிப்பா
உம் மதிய உணவு என்ன செஞ்சாங்கனீங்க அம்மா ரசமா ரசம் தொட்டுக்கிட
தண்டு கூட்டு
அது எப்படி செய்வாங்க அந்த மொறைய கொஞ்சோ சொல்றீங்களா
வாழத் தண்டு வந்து வீட்டுல வாழ மரம் இருக்குது அல கொளத்தள்ளி இருந்துச்சு ஆஹ ஹ செரி அந்த இதுவ வாழக்காவ நல்லா காச்சோனே வெட்டிட்டாங்க வெட்டிட்டு அது உள்ள இருக்க அந்த சின்ன தண்டு இருக்கு கொல மெலீஸ் தண்டு அது இ அது எடுத் த்துட்டு அத எடுத்துட்டு வந்தாங்க அது நல்லா இல்ல த்தியு நல்லா ச்சு கழுவிட்டு நல்லா நறுக்குனாங்க சின்ன சின்னதா நறுக்கிட்டு உள்ள வேர் மாரி வருல்ல நார் மாரி இருக்கு அந்த நா ஆ முள் முள்ள வச்சி எடுத்துருவாங்க
தண்ணிய ஊத்திட்டு ஆ ஆ ஆ
அரிசி கழுவுன தண்ணில ஊறனு ட்டு அந்த நார மட்டு முள்ளு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட சிறுபருப்பு இல்லனா துவரம்பருப் பு எதனா போட்டு வேக வச் வெச்சுட்டு எண்ண ஆஹ எண்ணெய் அதுக்கப்புறமா சோம்பு விட்டு தாளிச்சிருவோ உப்பு மொளகாத்தூள் மஞ்சத்தூள்ல்லா போட்டு பண்ணி வேக வெச்சுட்டு இத தாளிச்சருனு அவ்ளதா அ சாப்பத்துக்கு நல்லா சுவையா இருக்கு நல்லாருக்கு ம் நீங்க எப்டி செய்ரீங்க பிரியாணிய இன்னக்கி
இன்னைக் இது வந்து எப்டினா நாங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சமொளகா அது எல்லாத்தயு எண்ணைல வதக்கிட்டு
உம்
கழுவி நல்ல மஞ்சத்தூள போட்டு சுத்தமா
உம்
கழுவி அதுல போட்டுட்டு நல்லா வேக வுட்ருவ அந்த வெங்காயம் தக்காளியு நல்ல மசாலால வந்து வேக வுட் ட்ருவ ஏனா அப்பதா அதோ த டேஸ்ட் வந்து எறங்கும் நல்ல சுவையாவு இருக்கு அதனால அத போட்டு நல்லா வதக்கிட்டு மொளகாத்தூளு மஞ்சத்தூளு கரம் மசாலா நம்மளுக்கு தேவனா போட் டுக்கலா அதுக்கு பதில்தா நம்ம வந் து பட்ட ஏலக்கா கிராம்பு எல்லாத்தையு வந்து எண்ணெய்ல போட்
உம்
பொண்ணா அனா அது முடுஞ்சதுக்கப்பறோ உப் ப்பு தேவயான அளவு லெமனு இப்போ ஒரு கிலோ செய்றோனா அதுக்கு வந்து மூணு லெமனு தயிரு ஒரு பத்து ருவா தயிர் ஊத்துனாலு போது என்னால மனம் போடுறோம்ல அதனால அத போட்டா போது ஏனா அதுக்கப்றோ வந்து எந்த அரிசி தேவயோ அந்த அரிசிக்கு வந்து பாத்தரத்ல தண்ணி அளந்து எடுத்துட்டு
உம்
அத வந்து இது பண்ணிறுவோ
உம் ஒரு சிலர் வந்து சாப் சாப்பாட வே ஒரு சிலர் வந்து சாப்பாட வேக வச்
வடிச்சு போடுவாங்க ஆமாமா வடிச்சு போடுவாங்கல்லா அது வந்து தம் அ ஹ வடி பிரியாணி இது வந்து தம்மு இது ரொம்ப நல்லா இருக்கு ஹ் நம் இந்த மாரி முறைகளு செய்யலா
உம்
ஏனா அந்த வடிச்சு அந்த கஞ்சி தண்ணி வந்து கீழே எறங்கிரு இப்ப வந்து வெளியல்லா பாத்தீங்கன்னா கடைஹல்லலா வந்து அப் ப்டிதா செய்வாங்க
ஆமா சாப்பாடு வெடிச்சிட்டு அத தனியா போடுவோ
இப்டி செய்வாங்க
உஹ்ம்
ஏனா ரொம்ப நல்லா இருக்கு
உம் இல்ல எங்க வீட்டுல வந்து இந்த மாரிதா செய் நா படிச்சிட்டு இருக்கே காலேஜ் காலேஜ் படிச்சிட்டு இருக்கே வீட்லயு எங்க வீட்லயு வந்து பிரியாணி இப்டிதா செய்வாங்க மோஸ்ட்லி அம்மா செய்ய மாட்டாங்க சித்தப்பாலா வந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க பிரியாணிலா நல்லா செய்வாங்க அவங்க ஆமா எல்லாருமே ஒன்னா சேந்து ஹா அந்த மாரி செய்வோ ஆமா ஆ நீங்க சொல்ற மாரி மூணு லெமன்லா போட மாட் டாங்க அர லெமன் மட்டு அர அர லெமன் ஜூஸ்
இல்ல லெமன் நெறய போடணு அப்பதா நல்லா இருக்கு எத்தன கிலோ ஆக்க விங்க
நாங்க வந்து ஒரு முப்பது பேர் இருப்போ எங்க சொந்த
ஆஹ் அப்போ வந்து நீங்க வந்து அஹ் அவ்ளோ பேருக் கு அர லெமன் தா போடுவீங்
ஆமா அர லெமன் அந்த மாரி ஒரு லெமன் அந்த மாரிதா டேஸ்ட் ஆனா நல்லா இருக்கு அவுங்க வேற மாதிரி செய்றாங்களே நம வந்
ஓ சரி சரி உஹ்ம் கடைல உள்ள மசாலா பாக்கட்டு வாங்கி போடுவாங்களா
இஞ்சிப்பூ ஆஹ் இஞ்சி
சாப்பாடுக்கு அதிகம் போடுறாங்க சிக்கன் மசாலா போடு இப்போ உங்க வீட்டுல வந்து நீங்க சிக்கன் மசாலா வந்து எப்டி வரவீங்க அத சொல்லுங்க
சிக்கன் மசாலா கடையில இருந்து தா வாங்கிட்டு வருவோ நாங்க வீட்ல எல்லா எதுமே பிரிப்பேர் பண்ண மாட்டோ ஆஹஹா நீங்க அந்த மாரி தயாரி என்கா
ஆஹ் வீட்டுல தயாரிக்கலா ரொம்ப சுலபம் தா கொஞ்சொ மைதா மாவு கொஞ்சொ கான்ப்ஃளாரு கொஞ்சொ வந்து கடல மா வு அரிசி மாவு இது எல்லாத்தையு கொஞ்சொ கொஞ்சொ ஒரு சிறிதளவு சிறிதளவு எடுத் துட்டு வெள்ள முட்ட கருவு இஞ்சிப்பூண்டு மொளகாத்தூளு கரம் மசாலா என்ன போட் டு கலர் வேணுணா கலர் போட்டுக்கலா அப்டி இல்லனாலு உப்பு தயிரு லெமன் புளிஞ்சு அத வந்து மசாலா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன்ல நம்ம தீ்க்ககூடாது தனியா மசாலாவ பெரட் டி எடுத்துட்டு அதுக்கப்புறொ வந்து நீங்க என்னச் செய்யணும்னா அது மேல சிக்கன் மேல வந்து தேய்ச்சு விடணு அப்டி அப்ப நல்லா இருக்கு அது பொரிக்கும் போது எள்ளு கருவ பில அதெல்லா போட்டு பொரிச்சிங்க அ ரொம்ப நல்லா செஞ்சு பாருங்க இந்த மொர ரொம்ப நல்லா இருக்கும்
ம் ஆஹ் சிக்கன் பகோடாவுமே வந்து இந்த மழ
சிக்கன் பக்கோடாக்கு வந்து நம்மளுக்கு அப்படி போட தேவைப்படாது தோழி என்ன தோழி
நாங்க அந்த மாதிரி
சிக்கன் எப் எப்பிடி போடுவீங்க சிக்கன் மசாலா பக்கோடாக்கு
சிக்கன் பகோடா மைதா மாவு அதுக்கப்புறமா வந்து கலருக்கு கஷ் மீரி மொளகாத் தூள் போடுவோ அப்பறமா லெமனு அதுக்கப்புறமா சிக்கன் பகோடா மசாலா போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப் டுவோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட் ட்டு அதக் கொஞ்ச நேரம் அப்புறமா பச்சரிசி கொஞ்சம் போடுவாங்க அந்த அரிசி அரிசி மாவு சொல்லுவோம்ல அந்த அரிசி மாவு போடு அது சாப்டதுக்கு பறப்பறன் ஆஹ் அது நல்லா ஊற வெப்போம் ஒரு ஒரு ஆஃப் அவரு இல்லன்னா ஒன் அவர் அதே ல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்பறமா சுடச் சுட பொரிச்சு சாப்பிடுவோ நாங்க நீங்க
அதுவும் நல்லாருக்கும் அப்பிடியும் செய்யலாம்
உம் நீங்க எப்பிடி செய்வீங்க
து எப்பிடின்னா ஆஹ் சிக்கன வந்து நம்ம குட்டி குட்டியாக் கட் பண்ணிருவோம் கட் பண்ணிட்டு அதுல வந்து அரிசி மாவு கடல மாவு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்ட் சுவை மசாலா அத மட்றும் போட்டு பொடிஸ் பொடிசாக கட் பண்ணும்போது அது மொ மொறுப்புத்தன்ம வந்து நெறைய வந்துரும்
ஹ் நீங்க மைதா மாவு சேக்க மாட்டீங்களோ
மைதா மாவு அதுக்கு சேக்க மாட்டோம் அதுக்கு எதுக்கு மைதமாவு சேர்க் லது கெடயாது
உம் கார்ன்ஃப்ளவர் மா